ஹலோ ஆஹ் எப் எப்டிடி இருக்கே
நல்லா இருக்கே நல்லா இருக்கியா?
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க?
எல்லாமே நல்லா இருக்காங்க
எ ஆஹ் எல்லா நல்லா இருக் க்காங்க சாப்டியா
ஆஹ் இப்பதா சாப்டோ
ஓ சேர் சேரி என்ன பண்றாங்க பசங்க
இதோ ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு வெளையாடிட்டு இருக்காங்க
ஓ சேர் சேரி நல்லா இருக்காங்கல்ல
நல்லார்க்காங்க
என்ன வெக்கேஷ் ஆஹ் எல்லாம் நல்ல நல்லாருக்காங்க என்ன லீவ் முடிஞ்சிருச்சா?
ஆஹ் அடு ஆஹ் முடிஞ்சுது இன்னு அடுத்த வாரத்துல இருந்து ஸ்கூல்லு
ஓ ச செரி செரி ஆஹ் சேரி
ட்ரெஸ் ஸெல்லா வாங்கனுண்ட்டு சரி நாளைக்கி நாளான்னைக்கி ஊருக்கு போலான் பாக்றோ
ஓ செரி எனக்கு த ஒரு நா உம்பசங்க பையே படிக்கிற ஸ்கூல்ல இவனா சே
உம்மா
கீ என்ன எதுன்னு கேக்கலான்தா ஃபோன் பண்ண
ஆஹ் இன்னு சேத்தலையா பையன
இல்ல இந்த வருஷ தா சேக்குணு அதிஸ் செரி என்ன இத் துன்னு கேக்கலாம் ஃபீஸ் எஸ் வேன் வருமா எத்தன மணி வரைக்கு என்ன ஏதுன்னு கேக்கலான்தா ஸ்கூல் நல்லா சொல்லி குடுக் குரங்களா இல்லையா என்னன்னு கேக்கலான்தா
ஆஹ் அப்பப்ப சொல்லி குடுப்பாங்க ஸ்கூலும் நல்ல கோச் ங்க
ஆஹ்
ஆஹ் அஹ் அன் அன்னிக்கி அன்னிக்கி படிக்கிறத அன்னிக்கி அன்னிக்கே சொல்லி குடுப்பாங்க
ஓ செரி செரி ஆஹ்
அன்னிக்கி அன்னிக்கிருந்தே டெஸ்ட்டு வெச்சிருவாங்க
ஓ செரி செரி அதா ரெண்டு மூணு ஸ்கூல் பாத்தோமா செரி பக்கத்துல இருக்கு ஸ்கூல்லு செரி கேட்டு பாக்கலா செரி ல்ல பொண்ணு படிகிறா பைய்ய படிக்கிறா ச செரி ரெண்டு ஸ்கூலு கேட்டு பாக்கலா அப்டின்னு ஆஹ் அஹ் இப்போ அப்போ வேன் எல்லா வீட்டுக்கே வ வேன் எல்லா வருமா
ஆஹ் வேன் எல்லா ஊருக்கே வந்துரு
ஓ வருமா அப்போ
வேன் எல்லா ஊருக்கே வரோ ஆஹ் என்ன ஒரு டீச்சர்ஸ்ஏ வந்து பச இவங்களா வியா அனுப்பிட்டு அதுக்கப்புறோ லாஸ்ட் லதா எறங்குவாங்க
ஓ சரி அப்போ வேன்ல டீச்சர்சும் வருவாங்களா
ஆமா டீச்சர்ஸு வந்து எறக்கி உட்டுட்டு லாஸ்ட்லதா அவுங்க எறங்குவாங்க
ஓ செர் செரி அப்போ ஆஹ் அ பீஸ்லா
ஆ ஃபீஸ் நம்மளுக்கு பட்ஜெட்கு ஓகேதா ரொம்பவு ஆ ரொம்பவு இல்ல ஸ்கூல் பீஸ் மட்டுந்தா மாஸ் மாசொ கட்டுற மாதிரிதா
அ ஃவேன் பீஸு ஸ்டார்டிங்லயே கட்டணுமா இல்ல மாசோ மாசோ ஃவேன் பீஸ் கட்டணுமா
ஆ மாசோ மாசோ ஸ்கூல் ஃபீஸு ஃவேன் ஃபீஸு கட்டணு
ஓ மாசம் மாசமா கட்டணுமா
மாசம் மாசந்தா கட்டணு அப்றோ எதாவது ஆக்டிவிட்டில இருந்தாலு
அ
அதுக்கு சேத்தி கட்டணு
ஓ செரி செரி ஆ அ ஆ அ
அ மூ மூவாயிரத் எட்நூருக்குள்ள வந்துரு வரும்
ஓ செரி செரி அப்போ இந்த பொண்ணு ஸ்கூலு பரவாயில்லையா நல்லா சொல்லிக்
ஆ ஆ அங்கயோ அங்கயு நல்ல சொ சோ நல்லா சொல்லி குடுப்பாங்க ஆனா வந்து அவுங்களுக்கு வந்து மூணு ஃடேமா பிரிச்சு ஃபீஸ் கட்டணு
ஓ செரி சரி
அங்க கேன்ட்டீன் வசதி எல்லா இருக் ருக்கு
ஓ செரி செரி ஆ இப்ப நம்ம ஸ்கூ அ
சொல்லு லஞ்ச் கொண்டு போகாட்டியு அங்கயே பணோ குடுத்து குடுத்தா அங்கேயே சாப்புட்டுக்கலா
ஓ இல்ல இல்ல ஒரு ஒரு ஸ்கூல்ல லஞ்ச் எல்லா ஸ்கூல்லயே குடுப்பாங்கள அதா அந்த மாதிரி எதாவது இருக்கா ஸ்கூல்ல
ஆ அத பாப்பா ஸ்கூல்ல அந்த மாதிரி இருக்கு
ஆ
நம்ம இந்த மாதிரி எப்போதும் குடுங்க அதுக்கும் ஃபீஸ் வந்து சேர்த்தே ஃபீஸ் கூடயே கட்டிறேனாலு செரிபாங்க
ஓ செரி செரி ஆ
ஒரு மூன்ற மணி போல பதினொன்ற மணிக்கி எதாவது குடுக்குறேனாலு
அ
அவுங்களுக்கு அவுங்க கிட்ட சொன்னாலு அதெல்லா குடுப்பாங்க
அதா இங்க ஒரு ஸ்கூல் கேட்டு பாத்தேனா
ம்
அந்த ஸ்கூல்ல ப்ர காலையில மட்டு நாம டெ ஃப்ரேக் பாஸ்ட் குடுத்தனுப்பனு ஆ மதியானோ ஸ்னாக் மதியானோ நே எ ஆப்டர் நுன் இதுவு லஞ்ன்சு ஈவினிங் ஸ் ஸ்நாக்ஸ்ஸு எல்லாமே அவங்களே குடுத்துட்றாங்க. ல்லா ஆன என் ஆன என்ன காசு டேஸ் சா சாப்பாட்டோட குடுக்கிறனால கொஞ்சோ அதிகமா கேக்கிறாங்க
ஆமா
அதா அவர் சொல்றாரு அது சாப்பிடுவாங்களா என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாதே டிஃபன் ஆனா சாப்ட்டா மீதி வெச்சா ஒ இன்னைக்கு சாப்பிலான்னு தெரியு
ஆ
ங்க வேற சாரி அதா என்ன எந்த ஸ்கூல்லுன் பாக்கலையா சரி நீந் கேக்கல பசங்க போற ஸ்கூல் நல்லா இருக்கா என்ன ஏதுன் கேக்லாந்தா அதா ஃபோன் பண்ணே
ம் ரெண்டு ஸ்கூல்லு ஓகே ஆனா வந்து ந்த பைய ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி நம்ம லஞ்ச் கொண்டுப் போகடியு குடுக்கணு அந் அத் அப்படியெல் கேண்டின் வசதி எல்லா இல்ல ஆ அப்பப்போ படிக்கிறதாப் பப்பா அந்த கேனிப் க்கிய அடுத்த நாளே டெஸ்ட்டு வச்சு பண்ணுவாங்க
ஆ.
பப்பா ஸ்கூல்ல அப்படி இல்ல பாப்பா ஸ்கூல்ல கேண்டின் வசதி எல்லாவே இருக்கு சாப்பிடு குடுக்காட்டியு குடுத்துருவாங்க
ஓ சரி சரி ஆ
கூ வண்டி ஊருக்கே வருது
ஓ சரி சரி அப்போ ரெண்டு பே ரெண்டு ஸ் க்குள்யு வண்டி வருது
ஆ வேற ஸ்கூலுன்னா நம்மளுக்கு வண்டி வசதி இல்ல வண்டி வசதி வண்டிக்கு எல்லா ரொம்ப ரேட்டு ஐயாயிரரூவா கேப்பாங்க
ஓ சரி சரி எனக்கு என்னா ஸ்கூல் பஸ்ஸே இருந்தா நல்லாருக்கு ஏன்னா டீச்சர்ஸ் வந்து நல்லா பாத்துக்கறாங்கன்னா
ஆ
தே போது பக்கமா இருந்தா போது பொண்ணு ஸ்கூல் தூரமா இருக்குல்ல
ஆமா
ஆ பையன்து பக்கமா இருக்கா
ரெண்டு பக்கோந்தா
ஆ, ஓ சரி சரி அத சரி கேட்டு பாக்கலா ரெண்டுல எது பெஸ்ட்டு இருந்தா பாக்கலா அப்டின் தா
ஆ
ட்டிங்க ரெண்டு ஸ்கூல்க்கேட் பாத்தா அங்க வண்டி வசதி இல்ல நாம கூட்டிட் போய் விட்
ஆ, நம்ம அப்ப வேற எங்கேயாவது போறேன்னாலு அப் ப்ப பசங்களுக்காகவே நம்ம எங்கேயும் போக முடியாது
ஆமா கூட்டிட்டு வரதுக்காகே ஒருத்தர் இருக்கணும் ஒரு நாள் நான் போனும் ஒர்னா இவர் போகணு இவரு வேலனால நம்ம தான் போகணு நம்மளுக்கு வேல இருந்தா கஷ்டம்
உம்
சரி கேக்கலாம் என்ன ஏதுன்னு நம்ம கிளியர் ஆயிட்டானா நம்ம இது பண்ணலாம்ல
ஆமா ஆமா
அதான் சரி கேட்க்லாம் அப்டின்தான் கூப்ட்டேன் சரி என்ன ஏது
உம்
நல்லாதான் இருந்தா இது பண்ணிக்லாம் இல்லன்னா பாக்கலாம் அப்டின் தா சரி அன அப்படி கூப்பேன்ன நம்மளுக்கு கிளியரா போய் பாதுகாப்பா வராங்கன்னதான் சேஃப்ட்டியா இருக்காங்கன்னதான் நம்மளுக்கு ஒரு இது
ஆமா
சேஃப்டி இல்லன்னா நம்மளுக்கு பயம் தான
கண்டிப்பா
ஆஹ் அத சரி அத கேட்க்லாம் என்ன ஏதுன்னு அப்ப ரெண்டு ஸ்குலுமே நல்லா சர்தா
ஆஹ் நல்ல சீட்டு தான் ஆனா வந்து பையனுக்கு ட்ராக் ஷூட்டு் ஸ்கூல் டிரஸ்ஸு ரெண்டும் வரும்
ஆஹ் ஆஹ்
என்ன மண்டே ஃப்ரைடே டராக் ஷூட்டு
ஆஹ்
மீதி டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே மூணும்
ஆஹ் ஓ சரி சரி ஆஹ்
பாப்பாவுக்கு வெனஸ்டே கோட்டு வரும்
ஓ சரி சரி
ஹ அப்புறம் ட்ராக் ஷூட் வந்து மண்டே ஸ்கூல் டிரெஸ்ஸு மண்டே டயூஸ்டே ரெண்டு ஸ்கூல் டிரெஸ்ஸு அப்புறம் ட்ராக் ஷூட்டு
ஆஹ்
அவங்களுக்கு கொஞ்சம் மாத்தி மாத்தி வரும்
ஓ சரி சரி எங்க எக்ஸ்ட்டா எல்லா ஆக்டிவிட்டி நல்லா சொல்லிடுக்குறாங்களா டிராயிங்கு டான்ஸு அதெல்லாம்
தெர்ல எல்லாமே நம்ம போனாத் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல் சொல்லுவாங்க
ஆஹ்
அதெல்லாம் நம்ம வாங்கி குடுக்கணும் பர்ஸ்ட் ஸ்கூல்ல பிராக்டிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப் அப்புறோ பிரராக்டிகஸில நல்லா அப்டினு சொன்னதுகப்பறம் நாம உனக்கு புதுசு வாங்கிக்கலா
ஓ சேரி சேரி ஆஹ் செரியில்ல ஹாய் இங்க கராத்தே கிளாஸ்சு அதெல்லா இருக்கா
எல்லா ஆக்டிவிட்டியு இருக்கு கராத்தேவு இருக்கு பையனும் கராத்தே தே தா சேர்ந்திருக்கா
ஓ சேரி சேரி நல்லா சொல்லிக் குடுக்
ஆஹ் நல்லா சொல்லி் குடுக்குறாங்க ட்ரைனிங் வந்து நாலு டூ அஞ்சு வரைக்கு சொல்லி் குடுப்பாங்க
ஆஹ்
நா அப்புறோ அஞ்சு மணிக்கு போய் கூட்டிட்டு வரணு
ஆஹ் ஹ்
ம் அவனுக்கு ஓகே பாப்பா வந்து குக்கிங்ல சேர்ந்திருக்கா
ஓ சேரி சேரி ஆஹ்
ம் அவங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம்ல மட்டு எடுத்துக்குடு எடுப்பாங்க
ஓ சேரி சேரி அப் ஆஹ் நா சேரி எல்லாத்தையு கேட்டுட்டு அதுக்கப்புறோ ஜாயின் பண்ண போலா அப்படின் தா ஆஹ் சேரி அப்போ நீ எப்ப ஃப்ரீயா இருக்கியா வரியா ஸ்கூலுக்கு போல இவருக்கு வேலையா கீழே அவரு வேல விஷ் க்கியமா போறாரு
ஆஹ்
அதா சேரி நீ இருந்தா வரியா அ எப்போ நாளைக்கி எப்போ வர வந்த ஒரு நாள் போயிட்டு வறலாமா அட்மிஷன் போயிட்டு இருக்கா
ஆஹ அட்மிஷன் போயிட்டு இருக்கு நா குரூப்ப அந்த ஃபோன் நம்பர உனக்கு ஷேர் பண்ணி விடுறேன்
ஆஹ் சேரி ஆஹ்
ஸ்கூல் பேர் போட்டுட்டு பாத்தா உனக்கு என்னன்ன எப்டின்னு தெரியு
ஆஹ்
நான் ரெண்டு ஸ் உங்களுக்கு போட்டு வுட்றேன் நி வர அட்மிஷன்ன ஸ் பீஸ் எல்லாமே குரூப்லயே போட்ருப்பாங்க
ஓ செரி செரி ஆஹ்
அதுள்ள ஏது ஓ ஏவ்ஓ அண்ணா கிட்ட பேசிட்டு நா நாளானைக்கி கி வர நாளானைக்கி போலா
ஆ சேரி அப்போ அது செரி அண்ண ஊருக்கு போறாரா நா தா அட்மிஷன் எல்லா பாக்கணுமா சரி உ ஒத்தி போக இதா இருக்கு நீ எல்லா தெரிஞ்ச ஸ்கூல்னால நீ வந்தா கொஞ்சோ நல்லா இருக்கும்ல
ம் சேரி
அதா சரின் கூப்ட்டே அப்ப நீனால நாளிக்கி வரியா
ஆ நாளானைக்கி போலா
அப்பனா போலா செரியா ஆ மதியானத்துக்கு மேல போலா அப்ப நீயும் வேல முடிச்சிடுவ நானும் வேல முடிச்சிடுவேல
ஆ செரி
ஆ மதியானத்க்கு மேல போலா எத்தன மணி வரைக்கும் இருக்காங்க என்ன ஏதுன்னு பாக்கலா
ஆ எனக்கு குரூப் ஆ இவங்களுக்கு லீவு ஸ்கூலு ஸ்டாட் டுன்ட்டு மெசேஜ் போட்ருக்காங்க
ஓ செஸ்
அதெல்லா எப்போ டைமிங் எல்லா பாத்துட்டு நாளானிக்கி எத்தன மணிலேந்து எத்தன மணி வரைக்கு இரு இருப்பாங்க புக்ஸ் எல்லா போட்டுட்ருக்காங்க
ஆஹ
கத்துட்டு நா உனக்கு சொல்றே நம்ம அந்த டைம்ல போலா
ஆ சேரி அப் ம் சேரி சேரி அப்போ அப்ப என்ன அப்பறோ நாளாநாளைக்கி போவா அதுக்கப்றோ நா ஃபோன் பண்றேன்
ஆ பர்த் சட்விகேட் எல்லா எடுத்துட் வந்துரு
ஆ செரி நா செல்லு எடுத்து வைக்கிறேன் ஆ செரி பத்துட்டு போலா சரி ஆ ஆ